ஹலோ கேக்குதுங்க அ கேக்குது சொல்லுங்க இப்போ தாங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம்
ம் இந்நேர் சாப்ட்டிங்ளா
ம் சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு என்ன சாப்ட்டீங்க
நாங்க எங்க வீட்ல நான்வெஜ்ங்க
ஆ ம் சார் நீங்க பேசுற சவுண்டு கம்மியா கேக்குது
வீட்ல கொஞ்சோ ரிலேட்டிவ்ஸ்லா வந்திருந்தாங்க அன்னால கொஞ்சோ நான் வெஜ் செஞ்சிந்தாங்க
சேரி செரி செரி செர் நா பேசுறது நல்லா கேக்குதா உங்ளுக்கு
எனக்கு நல்லா கேக்குதுங்க
அ நீங்க பேசுறது ரொம்ப ஸ்லோவா பேசுற மாரி இருக்கு
கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கா அதனால அமைதியா அப்டி தெரிலா
அப்டிங்ளா சேரி சேரி சேரி சேரி
ம் கொஞ்சோ அதனால அப்டி இருக்கும் வேற எதும் இல்ல
ம் ம் செரி செரி செரி எனக்கு இப்பதா ஃப்ரீ டைம் செடிக்லா தண்ணி உட்டுட் வந்த
ம் செடிலா வச்சிருக்கீங்ளா
ஆ ஏ வீட்ட சுத்தி நெறையா செடி வச்சிருக்கே நானு
ம் என்னென்ன செடிலா வச்சிருக்கீங்க
தக்காளி வச்சிருக்கே கத்தரிக்கா பச்ச மொளகா பூச்செடி நெறையா வச்சிருக்கே கனகாபரோ ரோஸ்ஸு எலுமிச்ச மரோ
ம்
நெறையா வச்சிருக்கே எனக்கு கார்டனிங் பண்ணா ரொம்ப
ம் பரவாயில்ல நீங்க மட்டு பாத்துக்கீரிங்களா இல்ல கூட சப்போட்டுக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்களா
இல்ல நா வச்சிருவே ரொம்ப ஹார்டா இந்த மண்ணுல இருந்து எடுக்கிற கெழங்கல்லா கொஞ்சோ பிடுங்க முடியலன்னா ஏ ஹஸ் ஹஸ்பன்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு
ம் பரவாயில்லங்க
ஒரு தறவ இந்த கருணக்கெழங்குல்லா வச்சிட்டு கொஞ்சோ எடுக்க முடியலையா அதனால அவங்க நோண்டி எடுத்துக் குடுத்தாங்க
ம் அப்ப ஃப்ரீ டைம்ல கூட நீங்க சும்மா இல்ல
ஆமா நெறைய எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கு அதனால செய்வே நானு
ம் நெறைய பேரு வீட்டு மாடிலயே கூட செய்றாங்கங்க
ஆமா ஆமா எனக்கு தோட்டத்துல நெறையா எடோ இருக்கறதால நா அங்க வச்
ம் ஹு ம் எடோ இல்லாதவங்கல்லா மாடில சங்கமம் உம் வீட்ட சுத்தி எடோ இருந்தா பிரச்சன இல்ல
ஆமா ஆமா எடைலனா அப்றோ டெரஸ் கார்டன் தா மாடித்தோட்டந்தா
ம் மாடி தோட்டத்துல செஞ்சா கூட நல்லபடியா செஞ்சா நறைய வருன்றாங்க
ஆமா அது என்னன்றது எனக்கு தெரல அதுல எனக்கு அனுபவோ இல்ல
ம் அப்ப இந்த ஒரத்த பத்திலா உங்களுக்கு தெரியுமா
ஆ நானே வீட்ல ரெடி பண்ணி கொஞ்சோ இந்த மீன மகிழம் பஞ்சக்காவியா ஆ பூச்செடிக்குல்லா அந்த டி ஏ பி ல்லா குடுத்தா நெறைய பூ பூக்கு
ஆ அப்புடின்னா என்னன்லா எனக்கு தெரியாதுங்க நீங்க என்ன சொல்லி குடுங்க நா கத்துக்குறே
அப்டியா உரோ குடுத்தாலே செடிலா நல்லா வளருங்க
ம் எங்க வீட்லலா நறைய வச்சு பாத்தாங்க பட் ஆனா பொழைக்க மாட்டது
ம்
ஒருவேள சூரிய வெளிச்சம் சரியா படாத னால இருக்குமோ என்னுமோ
ஆமா ஆமா சூரிய வெளிச்சோ வேணு தண்ணி நல்லா வேணு செடிங்களுக்கு தேவையான சத்த நம்ம குடுக்குணு
எங்களுக்கு கடைல வேல இருக்கறதுனால இங்க பாக்குறது சரியா பண்ண முடில
ம் ம் நா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கறதால நா கொஞ்சோ செய்வேங்க பசங்கலா தூங்னதும் ஸ்கூல் போனதுக்குப்புறோ அப்ப இந்த செடி சத்தான ஒரல்லா ரெடி பண்ணுவ
ம்
அதா ரெடி பண்ணி குடுத்து நல்லாவே காய்லா நல்லா காய்க்கு பூ நல்லா பூக்கு
பரவால்ல கடைக்கு போய் எதுவு வாங்க தேவலப்ப
ஆமா நம்ம வளத்து நம்ம சமைச்சா அதுல எவ்ளோ சந்தோஷோ
ஆமா சந்தோஷமா சாப்டும்போது நல்லா ஆரோக்கியமாவு இருக்கு மருந்துல்ல
ஆமா கண்டிப்பா
ஆ ஒடம்புக்கு நல்லது நோய் இல்லாம இருக்லா
ஆமா ஃப்ரெஷ்ஷா பறிச்சு அப்டியே சமைக்கலா
ஆ சீக்கிரமா வர்ணுங்கறதுக்காக என்னென்னமோ செஞ்சு குடுத்துர்றாங்க நம்ம போயி என்ன ஏதுனே பாக்காம நம்முளு சீக்கரமா சாப் விட்டுர்றோ நம்ப ஆயில் காலத்தையு கொறைச்சிக்குறோ
ஆமா என்ன பண்றது அப்றோ அவுங்கவுங்களு பொழைக்கறதுக்கான வழிய பாக்கணும்ல
அதா எல்லா எவ்வளோக்கு எவ்ளோ செடி பூக்கள்லா இது காய்கறி எல்லாமே எவ்ளோக் எவ்ளோ சீக்கரமா வெரயோ பண்றாங்களோ நம்ம ஆயுள் காலமு அவ்ளோ சீக்கிரமாக கொறைது
ஆமா
ம்
முடிஞ்ச வரைக்கு நம்ம வீட்ல வளத்து சாப்புர்றது நமக்கு நல்லது முடியாதவங்களா அப்றோ வாங்கி தான சாப்ட்டாவுணு
ம் எல்லாராலயு முடியாது
ஆ அது செய்வ அதுக்கப்புறோ ஃப்ரீ டைம்ல டைலரிங் செய்வ
ம் பவால்லயே நறைய வேல வச்சிருக்கீங்க போலருக் கைல
ஆமா எனக்கு என்னோட ட்ரெஸ்ஸ நா ஸ்டிச் பண்ணிக்கணுன் எனக்கு ஆச
ம்
அதனால கத்துக்கிட்ட
பரவால்ல நால்லா ரொம்ப சோம்பேறி
அப்லா இல்ல நம்ம டிரஸ்ஸ நம்ம டிசைன் பண்ணிக்கிறது அது ஒரு அழகா இருக்கு இன்னொருத்தங்கிட்ட சொன்னா அது புரியாது
ஆமா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு புடித்தம்னு ஒண்ணு இருக்குல்ல
ஆமா
ஓ
அது நம்ம மனசுலந்து எடுத்து செய்யும் போது அது நமக்கு கரெக்ட்டா அழகா வரு
நா எந்த ஒரு வேலயுமே நம்ளா நம்ம எவ்ளக்கெவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்றமோ அவ்ளக்கெவ்ளோ நல்லா இருக்கு
ஆமா அதனாலேயே நா மைண் பண்ணி டிசைன் பண்றது ஒரு சில பேர் நல்லா இருக்கு எனக்கு செஞ்சு குடு அப்டின் சொல்லி கேப்பாங்க எனக்கு டைம் இல்ல
ம் ஆமா ரெண்டு பசங்க இருந்தா கஷ்டோதாங்க ரெண்டு பே தையு பாக்கணு இந்தாண்ட ஹஸ்பண்ட பாக்கணு நீங்க வீட்ல இருக்க பெரியவங்கள பாக்கணு
ஆமா
இதுக் நடுவுல நீங்களு உங்க ஃப்ரீ டைம்ல உங்க வேலயு செய்யணு இதுல அடுத்தவங்க வேலயு செய்யணுன்னா கஷ்டோந்தான
ஆமா
பரவால்லக்கா நீங்க இங்க உங்க இந்த வேலய பாத்துட்டு இவ்ளோ வேல பாக்க வர்றதே பெரிய விஷ்யோ
கண்டிப்பா செஞ்சாதான இந்த நாள்ல ஏதாவது ஷைன் பண்லா
ஆமா
அதுக்காக எதையு உடுறல்ல ஆமா
பரவால்ல நறைய விஷயோ கத்துக்குறீங்க புதுசு புதுசா இன்னு நறைய கத்துக்கங்க
கண்டிப்பா கத்துக்கணுங்க நமக்கு தெரியாததனு எதுவுமே இருக்க கூடாது
உங்களுக்கு இதுல என்னன்னல்லா நல்லா புடிச்சிருக்கோ அதுல இன்னு ஈடுபாடு செய ஈடுபாடுபட்டு நல்லா செயல்படுங்க
ம் ம் கண்டிப்பா
ம் நமக்கு புடிச்சது செஞ்சாலே போதுங்க நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அங்க கொண்டு போய் நம்மள நிறுத்திரு
ஆமா இன்னைக்குதா ஸ்கூல்லா லீவ் ஆயிடுச்சு இல்லன்னா பரபரப்பா ஓடிட்டு இருக்கணு இன்னிக்கு கொஞ்சோ அப்டியே ரிலக்ஸா போச்சு
ம் என்ன இருந்தாலு
ஓடு ஓடு ஓடுணு ஓடுணோ
ஆமாங்க
இன்னைக்கி அதெல்லா இல்லாம ம்
நறைய பேருக்கு கொஞ்சோ நறைய நேரோ கடைக்கு
ஆமா
எ பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தா அந்த சுழற்சி கரெக்டா போய்ட்டே இருக்கு
ஆமா
ஆனா டைம் எப்டி போவுன் தெரியாது கால்லே எந்திக்கிறது தெரியாது நைட்டு் தூங்குறது தெரியாது
ஆமா சண்டே நம்ள சோம்பேறி ஆக்கிடு திங்க கெழமையிலந்து சனிக்கெழம வரைக்கு நம்மள எனர்ஜியா வச்சிருக்கு
ஆம் ஆமா
அவ்ளோதா டிஃப்ரெண்ட்டு
ஆமாமா பரவால பசங்களு ஒத்துழைக்கிறாங் இன்னிக்கு நாள் நல்லா போச்சிங்க
ம் ஃப்ரீ நான்வெஜ்ஜூ எல்லா சாப்ட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்றீங்க
ஆமா இதுக்கு மேல கொஞ்சோ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்றோ போயி வேலய பாக்க வேண்டியதா பரவால்ல பசங்க ஒங்ளுக்கு ஒத்துழைக்கிறாங்க
ம்
அவங்க டிஸ்டப் பண்ணாம இருந்தாலே நீங்க இன்னு நெறையா செ சாதிப்பிங்க போலருக்கு
கண்டிப்பா நெறைய செய்யணுங்க பசங்கலா வளந்துக்கு அப்றோ நெறைய செய்யணு
ஆ நீங்க ஒங்களோட ஈடுபாடு அதிகமா இருக்குங்க அதுனால கண்டிப்பா நீங்க நெறைய செய்வீங்க
செய்யனு
வாழ்கையில அப்பதான அடுத்த கட்டத்த நோக்கி போலா
ஆமா
ஒரு ஒரு படியுந்தான அடுத்த அடுத்த மூ நகர்வுகல மு முடி முடிவு பண்ணுது நம்ம வாழ்க்கையில
ம் இப்ப இருக்க பொருளாதாரத்துக்கு நம்ம கண்டிப்பா நறைய வேல செஞ்சாதாங்க நறைய பணோ சம்பாதிச்சு
ஆமா நெறைய நெறைய விஷயத்துல இது பண்ணாதா நம்பளோட சேமிப்புகளு வளரு
ஆமா
எங்ளோட வருமானோ அதிகரிச்சாதா நம்மளோட சேமிப்புகள் அதிகரிக்கு அதுக்கு நம்பளோட அறிவுகள வளத்துக்குணு நெறைய விஷயத்துல
ஆமா
எல்லாருமே அப்படி இருக்கணு ஒரு வீட்ல ஆண் ஆண் மட்டு வேலைக்கு போறத விட பெண்ணு சேந்து அவுங்களோட அவுங்களால முடிஞ்சத செஞ்சாலே போது அவுங்க வீட்லயே நெறைய உழைக்கிறாங்க இருந்தாலு இன்னைக்கு சூழ்நலைக்கி ரெண்டு பேரு ஓடுற மாரி ஆயிடுது ஆக்சுவலா ஒரு ஆண்னவிட ஒரு பெண் அதிகமா வேல செய்றாங்க
ஆமா இப்பல்லா எல்லா லேடிஸ்மே அவுங்கவுங்க வீட்டுக்காருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுதா இருக்காங்கல்ல
ஆமா கண்டிப்பா
அது பொருளாதாரமா இருந்தாலு சரி வீட்லயா இருந்தாலு சரி எல்லாத்துலியுமே
எந்த ஒரு வீட்டுல ரெண்டு பேருமே கலந்து முடிவு எடுக்குறாங்களோ அந்த வீடூ செரி அவுங்க சூழ்நெலையு செரி எல்லாமே நல்லா இருக்கு யாரோ ஒர் ஒர்த்தங்ளு எடுக்குற முடிவுதா சரினு இல்லாம ரெண்டு பேரு சேந்து பேசி எடுக்கற முடிவு வந்து என்னைக்குமே செரியா இருக்கு
ம்
எங்க வீட்லல்லா ரெண்டு பேரு கலந்துதாங்க பேசி எடுப்போ
அதுதாங்க நல்லது யாரோ ஒருத்தர மட் மட்டுமே முடிவு எடுத்தா ஒருத்தவங்ளுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்கல்ல
அவுங்களு என்ன விட்டு முடிவு எடுக்க மாட்டாங்க நானு அவுங்கள விட்டுட்டு முடிவு எடுக்க மாட்டே
அப்டி இருக்கணு அப்டி இருந்தாதா நல்லாருக்கும் லைஃப் சரி ஒரு நிமிஷங்ககால் வருது
ப்ரோ